ஹலோ
ஹலோ எப்டிபா இர்க்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேப்பா லைஃப் எல்லா எப்படி போகுது கிட்ஸ் எல்லா எப்படி இருக்காங்க
ம் குழந்தைகல்லா நல்லா இருக்காங்க எல்லா காலையிலா சாப்ட்டு முடிச்சுட்டு எல்லா விளையாட வெளியே ஓடிட்டாங்க நம்ம அப்படியே கொஞ்ச வீட்டு வேலைய எல்லா பார்த்துட்டு விட்டு இருக்கோ உம்
அப்புறம்ப்பா எப்படி இருக்காங்க உங்க அத் த மாமா எல்லாரு வந்த ரிலேஷன்ஸ் எல்லாரு எப்படி இரு அங்க வெயிலுக்குல்லா எல்லாமே சரியா இருக்காங்களா வெயில் வெயில்ல எங்காவது வெளில போனா வெளியில போறாங்களா இல்லையா
இல்லைங்க யாரு வெளிய எறங்குறது இல்ல இந்த பசங்க மட்டும்தா கொஞ்ச அந்த பார்க்க் மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கறாங்க மத்தபடி வீட்டுக்குள்ளயே இருக்க முடியலங்க வெயில்ல போய் எங்க இறங்குறது எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே பத்த மாட்டேங்குதுங்க என்னமோ இந்த டைம் சம்மர் ரொம்ப அதிகமா இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோ சாப்பாடு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது பசி எடுக்கவே மாட்டேங்குது அப்படியே இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா உங்க ஏரியா ரொம்ப வெயிலா எப்படி
ஆமாப்பா இங்கேயு அதே வெயில் தாப்பா ஆனா பசின்றதே இல்ல எப்ப பாரு இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்தா இந்த சம்மர்ன்றதால என்ன பண்றதுப்பா எங்க பாரு இந்த சாப்பாடுக்கு பதில இந்த சாஃப்ட் டரிங்க் இருக்கு பாத்தீங்களா இந்த மாசா அது இதுனிட்டு அத வாங்கி வச்ச பசங்ங குடிச்சு குடிச்சு கோல்டு ஒரு பக்கம் ஆய்டுது சாப்பாடு இன்னாவோ இறங்ங மாட்டே இறங்க மாட்டுன்து இந்த மாதிரி ஜில்லுனு தண்ணீ இந்த மாதிரி ஐஸ் வாட்டர்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அது மாதிரி தான்பா சாப்பிட்ராங்க இதல வேற பாத்தாப்பா ஃப்ரூடி ஒரு பக்கம் மாஸா ஒரு பக்கம் இதெல்லா போயிட்டு வேற கேஸ் ஐட்டம் வேற இந்த ஸ்பரைட் அது இது ஆனா நம்பளு கொஞ்ச வெளில போயிட்டு வந்து அது குடிச்சாதா ஓரளவாவது அந்த எனர்ஜி வரற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனா இவளுங்க வந்து எங்க போயிட்டு எது விளையாடிட்டு இது பண்ணாலு அந்த ஃபிரிட்ஜ்ல இருக்க அந்த ஜில்லுன்னு எடுத்து குடிக்கலாமா அன்ற இதுதா இவ்ளுங்க குடிச்சிட்டு் ஆள்ளாளுக்கு சளி அவ்ளவு சேர்ந்து இருக்குப்பா உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க
ஆ சேம் எங்க வீட்லயு அதே மாதிரியான பிரச்சனதாங்க அ ஃபிரிட்ஜுக்குள்ள எப்ப பாத்தாலும் தண்ணி வச்சுக்கிறது அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் விளையாண்டுட்டு வந்தாங்கன்னா போது அந்த தண்ணி எடுத்து வாயில ஊத்திக்கிறது நானு சொல்லிட்டே நிறைய தடவ அந்த மாதிரி பண்ண கூடாது நார் நார்மல் வாட்டர் கூட நம்ம குடிச்சுக்கலா ஆனா இந்த பிரிட்ஜுல இருக்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்னா கேக்குறதே இல்ல பெரியவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு இந்த பிரிட்ஜ தண்ணி குடிச்சு சம்மர்ல கூட தொண்ட கட்டிக்குதுங்க ஆனாலு சொன்னா கேக்குறதே கிடையாது
ஆமாப்பா நீங்க சொல்றது பார்த்தா பசங்க எங்கப்பா நம்ம பேச்ச கேக்குதுங்க அவங்க பாட்டிக்கு அவங்க என்னவோ இந்த சம்மர்ல வெளியு போக முடியல இந்த இது ஒரு கோல்டுன்னு ஒரு பக்கம் வந்துச்சுன்னா வெச்சுக் கோங்களே அந்த இந்த வெயில வந்து போய் விளையாடிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேஷஸ் ஒரு பக்கம் டேய்னவோ அந்த வேர்குறுனு சொல்லுவாங்களா அதெல்லா முதுகல வந்துருது பேஸ்ல வந்து கொஞ்ச நேரம் வெயில்ல நின்னா அப்படியே பிம்பிள்ஸ் ஆட்டும் ஓவரா இருக்கு இதுல வேற இச்சிங் வேற அதிகமா இருக்குன் சொல்றாங்க இந்த வெயிலான்னு தெரில இந்த விளையாட்டான்னு தெரில இதுல வேற இந்த விளையாட்டுல வேற இந்த ஸ்வெட் ட்டு ஆயிட்டு வந்து நைட் வந்து குளிச்சுட்டு படுத்தாதா உங்களுக்கு வந்து அது ஒரு ரிலாக்ஸ்ஸாவே இருக்கு அதூ குளிகிறதுக்குள்ள எம்மா எனக்கு இங்க ஏரியுது அம்மா பின்னாடி எல்லா முதுக எல்லா ஒரு மாதிரி வேர்கூறா வந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல போம்போது நம்மளுக்கே ஐய்யயோ எதுக்கு இவளுங் போயி இத மாதிரி எல்லா பண்ணணு போகாமலேயே இருந்திருக்கலாம்ல நட்டுன்னு அப்படி அப்படி ஒரு திங்கிங் வருதுப்பா